சொல்லு அஞ்சு முடியறதுக்கா இந்த காலோட முடியுதா இல்ல இன்னொரு காலா
இல்ல இது அப்புறம் பேசிட்ருக்குறதோட அஞ்சு முடியுது
முடியுதா சேர் சேர் சேர் சேர் அப்ப இது இதோட முடு சி அத இதோட முடுச்சு சம்மிட் குடுத்துரு
ஆ சேரி க ஒரு அம்மா ஊதுமா கோல் பண்ணோன்னே எனக் குடுங்க
ஆ ஆ அத் பண்ண சொன்னாதா பண்ணுவாங்க ஏன்னா இவளுக வீட்ல எது சாப்பட மாட்றாளுக காலையில பண்ணா ஆ காலையில பண்ணாங்கன்னா முடிச்சுறாளுக அது இது ஒண்ணு இருக்குதே எங்க வீட்டுல அது பத்தர வரையு படுத்து தூங்கிக்கிட்டு சாப்பட மாட்டேது
எ
சாயந்தர வரயு நம்ம வீட்ல வேஸ்ட்டாயிருது அவிங்க வீட்ல காலி பண்ணிற்றாய்ங்க
நீங்க லீவ் காலைலே எழுப்பி உட்டு குளிக்க வச்சு சாப்பட வைங்கக்கா சாப்ட்டுட்டு நீ தூங்குன் சொல்லுங்கக்கா
இது இன்னொன்னு என்னன்னா அது செய்ய மாட்டா இன்னொன்னு என்னன்னா டெய்லியு காலையில வெள்ளன எந்திரிக்கிறாளா
ஆ
நா அதனால விட்றது வேற டெய்லி வெல்லன எந்திரிக்கிது சரி ஒரு நாளா தூங்கட்டு அப்டின் விட்ற்றது நானு அதுவே சொல்லிட்டு படுக்குது நைட்ல
அவலு காலையில எப்பயு போல ரொட்டீன் டைம் எந்திரிச்சு குளிச்சுட்டு நீ அதுக்கப்புற விளாண்டாலு செரி தூங்கனாலு சரி என்னமோ பண்ணிக்கோ
அதுக்கப்புற தான செய்யாதுல்ல அந்த காலையில தான நல்லா ஆழ்ந்து தூங்குது
ஆ
ம் அந்த காலையில மேல எந்திரிச்ஸ்ட்டு மறுபடியு இது பண்ணிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து படுத்துச்சுா நா தூங்கிருது அது பாட்ல செர் நானு விட்றது அ டெய்லியு அஞ்சு மணி அஞ்சரைக்கெல்லா எந்திரிக்கிறா ஒரு நாளாவ்து தூங்கிட்டு போறான் விட்ற்றது நானு தூங்கு அப்படின்ட்டு என்ன சாப்ற டைமிங் மாறுது அதுதா எ பெரிய தா இருக்குது பத்தர மணி ஆயிருது சில நேரத்துல சாப்பட மாட்டுது
அப்புற பழக்கத்துக்கு திங்க கிழம காலையில பசிக்காது பாத்துக் கங்க திங்க கிழம சாப்பட முடியாது காலைல் டைம்ல
காலைல எப்டியது அதுவு அதுதா காலைல சாப்புட்றதா பெரிய இதா இருக்குது அதுக்கு த்தே சேரி வேற மாரி ஏதாது பண்ணலா டெய்லி சாப்பாடு இட்லி தோசன் குடுக்காம கொஞ்சொ ஹெல்தியா வேற மாரி குடுத்துட்டோம்னா அது கொஞ்சொ நல்லா இருக்கு இல்லையா சாப்புட்றதுக்கு வயிறு பசிக்காம இருக்கு
ஆ அதா அப்டிதா யோசிட்டே இருக்கே என்னடா பண்றது பேசாம கஞ்சி மாரி குடுக்கலான்னா ஐயோ கஞ்சியான்றா கஞ்சினா கஞ்சி மாதி இல்ல
ம்
எல்லா அந்த கவுனி அரிசி அந்த இது எல்லாத்தையு போட்டு மொத்தமா போட்டு அரச்சு வச்சுட்டோம்னா
ம்
கொற கொறனு அரச்சு வச்சோன்னா கொஞ்சொ நல்லா இருக்குல்ல அது ஒரு நேர தோசையா கூட ஊத் த்திக்லா
ஆமா
அந்த மாதா சொல்லிட்டு எல்லா பய பருப்பு பயறு எல்லா போட்டு காய வச் சு அரச்சு குடுக்கலா உளுந்து கவுனி அரிசி ஆ வருத்துதே வருத்துதே எல்லாத்தையு வறுத்து நம்ம வாட்டுல அரச்சு வச்சுக்கிட்டோம்னா அது கொஞ்சொ நல்லா இருக்கு
நம்மளே கூட காப்பி அத சுடு தண்ணில போட்டு குடுச்சுக்கலா
காலைல குடுச்சுக்கலாம்ல அதுதே காலைல ரெண்டு பேருமே குடுச்சுக்கலான்றே நாம
ஆ
ஒடம்புக்கு நல்லது ஒடம்பு வெயிட் லாஸ் ஆகு ப்ரோட்டீனு கெடெக்கு
பசிக்கவு செய்யாது
பசிக்கவு செய்யாது அதுக்கு கொஞ்சொ பசி தாங்கு இல்லையா காலைல இவ்ள வெல்லனா போறதுக்கு
ஆ
அப்டுத்தா யோச்சுட்டே இருக்கே கொஞ்சோ ப்ப வந்த பின்னாடி ஏதாது செய்யணு அப்டின் சொல்லிட்டு பாத்துட்டு கடைக் கூட்டிட்டு போயி இங்கெ அவ்ளவா கெ இங்கெ கெடைக்க மாட்டுது அங்கதா போகணு அ ரங்காஸ் துவ தா போனு போய் அங்கதா போனோம்னா அந்த அங்கங்க வச்சுருப்பாங்கெ எழுதி எழுதி
அ
கொஞ்சொ கொஞ்சொ வாங்கிட்டு வந்தம்னா கரெக்டா இருக்கு
அ அ
இல்லாட்டி ஒங்க கடைல வந்து கொஞ்சொ கொஞ்சொ வாங்கிட்டு வர வேண்டிதே அது கொஞ்சொ அது கொஞ்சொ அது கொஞ்சோன்
இருக்கு கா கிலோ ஐட்டம் பேக்கிங் நல்லா ஜலுச்சதொட போட்டு ஜலுச்சு பேக்கிங் பண்ணி வச்சுருப்பாங்க பாசிப் கல்லு பயிறு காக் கிலோ கானாப்பயிறு காக் கிலோ
ஓ அப்புடியா இல்ல அப்புடிதா நெனச் வச்சுருக்கேன இப்டி வந்தோன நா வரேன கவுனிஅரிசி கொஞ்சோ கொஞ்சொ கொஞ்சொ நம் நெறையா வாங்குனா கெட்டு போயிரும்ல
ஆமா
அ வரே ஒரு நாளக்கி வரே இந்த இவள கூப்டுட்டு அத எழுதி ட்டு வரணு என்னென்ன வாங்கணுனு எழுதிட்டு வந்தாதே கரெக்டா இருக்கு நம்மளுக்கு அப்பறொ அங்க போய் நம்ம மறந்து பொய்ருவே நானு என்ன வாங்கணுன்ட்டு என்னப்பா
கடக்கி புள்ளைங்களுக்கு சத்துமாவு அரைக்க வருவாங்க வாங்குறதுக்கு வருவாங்க
ஆ ஆ
பெ பெரிய புள்ளைங்களுக்குன்னு கேப்பாங்க அப்டியே சொல்லுவே அதுக்குரிய ஜாமான
அப்படியா
ஆ நானே சொல்லுவே பெரிய இத்தன வயசு பிள்ளைங்களுக்கு மேலனா
சொல்லு நீ எனக்கு என்னன்னு சொல்லி என்னன்ன வேணும்ன் சொல்றே‌ நானு
ஆ எழுதி தரே நா உங்களுக்கு
எழுதி குடு எனக்கு எழுதி நீ எனக்கு குடுத்தேன்னா நானு என்ன என்னன் பாத்துக்குடுவேன்ல என்ன போட ஆ அ அ
முறைகள் வந்து நீங்க சொ பாத்துக்கங்க
ஆ அதா அது அப்படி வேணா சொல்லி அத மொதலே சொல்ல வேண்டியதான புள்ள அத அதுக்கு தா யோஸ் ச்சிட்டே இருக்கே ஏனா பேக்கட் ஐட்டம் வந்து உனக்கு பிரசர்வேட்டிவ் கண்டிப்பா இருக்கு பாக்கெட் ஐட்டம் சத்துமாவு விக்குதா இங்க பார்த்த அ பார்த்தே நானு அது எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு எனக்கு தெரியலண எனக்கு பாத்தே இன்னொன்னு ஒண்ணு பாத்தே அதுவு பாத்தே ரெண்டையுமே பாத்தே
ம்
அது எந்த அளவுக்கு இருக்குன் தெர்ல இதுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா நட்ஸ்ல்லா போட்டுக்கலால நம்ம வீட்ல அரச்சோனா ஏனா நட்ஸ்செல்லா சாப்படாது கண்டிப்பா இது
ஒரு பாதாம் நூறு முந்திரி நூறு பிஸ்தா போட்டு‌ அர அர
முந்திரி எல்லா தொடவே மாட்டா முந்திரி தொடவே மாட்டா அதனால நா என்ன பண்ணுவே லட்டு பண்ணும் போது வறுத்து உள்ள அரச்சு போட்ருவே
அ
அ அப்படி போட்டோன்னா அதுக்குதா என்னன்ன நீ எனக்கு லிஸ்ட்டு குடு நா என்னன்னன் பாக்குறே பாத்துட் டு நா சொல்ற நானு ஆ என்ன வாங்கனு என்ன என்னன்னு சொல்ட்டு அப்படியே ஒரு நாள் கட பக்கோ வந்து நா வாங்கிட்டு கூட வர எல்லாத்தையுமே அப்படியே போட்ரு
ஆ சேரி
எல்லாம் பாத்துட்ருக்கு இத வேணா அது வேணா
சாப்பட போகும்போது உங்களுக்கு சே எழுதி சாய்ந்ரோ டியூசனுக்கு வரும்போது கொண்டு வரே
ஆ கொண்ட்டு வா கொண்ட்டு வா பாக்குற நா என்னன்னு கம்பு அதெல்லா இருக்குமா அதுல சோளோ
எல்லாமே கம்பு தென இருக்கு அது
ஓ சூப்பர் சூப்பர்
நவாதானியங்காலிருந்து எல்லாமே இருக்கு பயிரு வக இந்த அடிக்கி குறு சிறு குறு தானியங்கள் எல்லாமே இருக்
ஆ ஆ அப்டே ரேட்டோட எனக் குடு
ரேட்டு வேணுமா சேர்
அப்படிதான கரெக்ட்டா இருக்கு எனக்கு நா பாட்ல வந்தனா அந்த ரேட்ட கரெக்ட்டா எடுத்து கடையல குடுத்தேனா வாங்கிட்டு வந்துகிட்டே இருப்பேல்ல நா பாட்ல ஆ
அளவு சொன்னாதான என்ன ரேட்டு நா எங்க வீட்டுக்கார்ட்ட கேக்க முடியு கால்கிலோ வேணுமா நூறு வேணுமா எறா நூறு வேணுமான்னு நீங்க சொன்னதான நா அது ரெட்டு
ஸ்ட்டு வந்து நூறு நூறு இருந்தா எனக்கு போதும்பா ஏனா ஒனக்கு கொ நூறு நூறு போட்டாவே நறைய வந்துருல நறைய எல்லா பொருளு போட்டம்னா ஆ அதுதா சொல்ற நூறு நூறு போட்டோம்னா நறைய வந்துரும்ல அவ்ளோத்த செஞ்சு வச் சு நா வேஸ்ட்டு பண்ற வேஸ்ட்டு பண்ண வச்சு இவ இவள நம்பில்லா நம்ப ரம்பெல்லா செய்ய முடியாது
ஆமா கண்டிப்பா
அ அது வாட்டுல விட்டுட்டுச்சுன்னு வச்சுக்கே அப்பறோ எல்லா புழு புடிச்சு போயிரு அது வாட்டுல
கண்டிப்பா
ஏம் பிள்ளையே நம்பி ந நூறுன்றதே பெரிய விஷயோ எனக்கு
இங்க புட்டெல்லா அவிக்கிறாங்கலா புட்டெல்லா அவிப்பே புட்டவிப்பே களி கிண்டுவே
அப்டியா சரி பரவாயில்ல நா இருந்து ஏதாவது ஒன்ன போட்டு ஒரு லட்ட கூட புடுச்சு குடுத்துட்டு போறே நா பாட்டுல நாட்டு சக்கரைய போட்டு அந்த மாவ வச்சு ஏற்கனவே செஞ்சோம்ல அந்த மாரி லட்ட கூட புடிச்சிட்டு போறே நா பாட்டுல அதுனா கொஞ்சோ சாப்டுறா கருப்பு கருப்புளுந்துல்லா வந்துரும்மல அதுல்ல
வந்துரு அதுல எல்லாமே வந்துரு அதுல
அ நூறு நூறு போட்டு எனக்கு குடு நீயி ரேட்ட எல்லா போட்டு நா அதே வச்சுட்டு நான் ஒரு நா வாங்கிட்டு வரேன் கண்டிப்பா வாங்கணு இந்த பிள்ளைக்கு அ தொடர்ந்து ஒரு தடவ நம்ம செஞ்சு கொடுத்து சாப்ட ஆரம்பச்சிட்னா கே தொடர்ந்து கேட்பால
அ
அ அததா அத பாக்கணு கண்டிப்பா என்ன ஏன் இ போட்டு ஏன்னா இந்த அம்மா ஹெல் ஹெல்த்ததா பாக்கணு இனிமே ட டெய்லி அலையுது நல்லாருக்குதுன்னு சொல்லுது சங்குப்பூ குடுக்குறோ இல்லையா அது ஒரு மாரி நல்லா இருக்கு இருக்குமா அப்டின்றா இன்னைக்கு அவளா கேக்குற இப்பல்லா சங்குப்பூல ஹைபிஸ்கஸ் ரெண்டுத்துல ஏதா ஒன்னு குடுங்க அப்டின்றா
சேரி சேரி சேரி
ஆமா நீ ஹைபிஸ்க்கான்டி சங்குப்பூ குடிப்ப அப்டின்ட்டே நானு
அ
அது பிரெயினக்கு நல்லது
மா
அதனால நீ ரெஃப்ரெஷ்ஷா இருக்கோ அத குடிச்சுக்கோ அப்டின்னே
சேரி சேரி
அது நல்லாதாப்பா இருக்குது நல்லா சூப்பரா இருக்கு எனக்குமே நல்லாதா இருக்கு காலையில அது ஒரு மாரி நல்லா டீ குடிக்காம ஆனா என்ன தேன் தா வாங்கணு நானு இந்த சக்கரய போட்டு சக்கரய போட்டு குடிக்கிறது எனக்கு ஒண்ணு புடிக்கல
அண்ணி தேன் பாட்லு ஒரிஜினல் வாங்குனாங்கன்னா எனக்கு ஒரு சின்ன பாட்டில் வாங்கிதாங்கக்கா
சொல்லவே இல்லப்பா அ ஹு சொல்லல அவரு பாட்டில்ல்லா வாங்க மாட்டாரு அவிங்க அப்டியே புளிஞ்சு அப்டியே குப்பையோட குடுத்து அனுப்புவாரு இங்க அ அப்டியேதா வரு அத நானு பில்ட்ரு பி இங்கே கடையில ஒரு தடவ லோக்கல்லல ஏதோ ஒரு கடையில கோழி கடையில அப்டியே பூச்சியோட கொண்டு வந்தாய்ங்க அந்த ஈயோட கொண்டு வந்தாய்ங்க ஹனிபீயோட
பாக்கா தெருவுல வாளிக்குல வச்சு கொண்டு வர்றாய்ங்கல்ல
அ அ
அப்றோ வந்து கரு பெட்டிப்பாகு நா வாங்கி செக் பண்ணி பாத்தே அத
அப்டியா
அது கருப்பட்டி பாகு அது ஒரிஜினல் கெடையாது அவிங்க சும்மா அடய மட்டு மேலே போட்டு வச்சு கொண்டு வர்றாய்ங்க
அடைல்லா இல்ல வெறு பூச்சியோட கொண்டு வந்தாய்ங்க அது வந்து அவங்க கட கடக்காரவங்க சொன்னாங்களா இது ஒரிஜினலு நா ரொம்ப வருஷமா வாங்கிக்கிட்டு இருக்கே சொன்னாங்களா
அ
அவரு அவரு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இவரு வந்து என்ட வாங்கிட்டு வன்ட்டாரு அந்த பையன கூட்டு வன்டாரு வீட்டுக்கு
அ அ
அவுங்க வாங்குறாங்க ரொம்ப வருஷம்னாலு சும்மா இருக்கு பொய்யா இருக்குனு சொன்ன இல்ல இல்ல அவங்க ரொம்ப வருஷமா வாங்குறாங்களா அப்டின்னு சொல்லிட்டு எரநூத்தம்பது ருபா
ஆ ஆ
எரநூத்தம்பது ருவான்னு சொல்லிட்டு நா வாங்கி வச்சுருந்தே வாங்கிட்டு கூட்டிட்டு வன்ட்டாரு அப்புற என்ன பண்றது வேணான்னா சொல்ல முடியு
ஆ
அத அப்றோ வாங்கி வச்சு ஃபில்டர் பண்ணி பாட்டில்லதா ஊத்தணு அப்டின்னாங்க வேற எதுலயு ஊத்தக்கூடாது
ம்
ஆ இது பாட்டல்தா கிளாஸ் பாட்டல் தா ஊத்தணு அப்டின்ட்டாய்ங்க
அ
பிளாஸ்டிக் இதல்லா வைக்ககூடாது அப்டின்டாங்க
ஆ
அப்றோ அதுக்குன்னு ஒரு பிள இது பாட்டில் தேடி புடிச்சு அத ஊத்தி வச்சிருந்தே இப்ப வரையு போய்கிட்டு இருந்துச்சு காலி ஆயிருச்சு
ஆ
ஒரு மறுபடியு சொன்ன அவங்கட்ட கெடைச்சிச்சுன்னா கேளுங்க அப்டின்னு அத பத்தி அவரு யோசிக்கவே இல்ல சொல்லணு மறுபடியு
கண்டத்துட்டு சொல்லி வாங்க மாட்டாங்களா மல தேனு
அங்க வாங்க மாட்டாங்க இவர் இங் நத்தோ ஏரியால வாங்கிட்டு வருவாரு
சேரி
அவங்க ஏரியால அந்த ஏமா அதுட்ட போய் நம்ப எப்டிமா கேட்பே அ நமக்குன்னா மொத செய்வாயலாமா நீ வேற
சுதா வாங்கி தரும்ல அண்ண சொன்னா கேக்குலக்கா
ஆஹா நா எனக்கு அதுல இஷ்டோ இருக்காது நா அவகிட்ட எதுவு கேக்க மாட்டே இந்த ஓடம்பு சர்லன்னு டெய்லி ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கேக்குறேன்ல்ல நானு ஹாஸ்பிட்டல் போயிட்டீங்களா வந்துட்டீங்களா என்ன செஞ்ச ஏதுசெய் கேக்குறன்ல ஆ ஒரு நாள் ஃபோன் பண்ணிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு யம்மா ஹாஸ்பிட்டல் போனம்மா வந்தோமா இந்த மாரி சொன்னாங்கமானு ஒரு ஒரு நாளைக்கு சொல்றதுல என்னா வந்துச்சு
அது மூத்த மருமக அப்டிதா
ஆ இல்ல நம்மதான கேக்கறோ நம்ம அ போயிட்டீங்களா வந்துட்டீங்களா நா ஃபோன் பண்ணி மெனக்கட்டு கேக்குறே என்னாங்கத்த போனீங்களா வந்தீங்களா என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்கன்னு ஒரு நாளு ஒரு பொழுது ஃபோன போட்டு எப்பா போனோ பா இப்டி சொன்னாங்கப்பா வந்தாங்கப்பா இல்ல ஆஹ நானா ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்ருக்கே
ஆ ஆ
இப்ப ரெண்டு நாளா பாத்த விட்டுட்டே நானு என்னத்துக்கு நம்ம போய் தேவையில்லாம நம்ம நம்மளே முடியாம இரு நம்மள எவ வந்து கேக்குறியா ஆ ஆ எல்லாரு இந்த இந்த கண்ணுக்கு இப்டி இது போல யாரு வந்து கேக்குறா வக்கிறா
ஆ ஆ
நா அதனால விட்டுட்ட நா கேக்கல இவர்ட்ட மட்டு அப்டியு மனசுல்லாம இவர்ட்ட கேட்டே
அ
தெரில நாங் கேக்கல அப்டின்ட்டாரு அவருக்கே இல்லாதா அக்கற நமக்கு என்னன்ட்டு நானு விட்டு
அ
ஆ இல்ல கொஞ்சோ ஒரு இது வேணாமா
பத்தரையாச்சு வக்கட்டா
ஆ சரியா ஆ
சேரிக்கா கட் பண்றே
ம் ம்